ஆ கேக்குது நா ஃபோன்ல வச்சுட்டு மறந்துட்டே உனக் கூப்பிட்டதுயே காலசு யோசிச்சுட்டு இருந்த
ஆஒ இனி எவ்ளோ இருக்கு
இன்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு
உ
நாலு அன்னைக்கு ஒன்னே ஒண்ணு அது வந்துட்டு இதாயச்சு புஜ்ஜியமாயிருச்சு
தொண்ணிதா சுல அப்ப அது கணக்குதான இதோட அஞ்சுன்னு நனைக்கிறே இனி பேச்னா ஒண்ணுதா இருக்கு உனக்கு உ செரி
அது மட்டு இது பண்ணிட்டா அப்புற யாரு கிட்ட பேசணும்னு தெரியல
ஆ கருப்பு கிட்ட முடிச்சுட்டியா
கருப்பு கிட்டே மட்டு இருக்கு
இது அந்த தெலுங்கு பாளைய ஃப்ரெண்டு
தெலுங்கு பாளையத்துக்குட பேசி ட தெலங்குபாலயத்
அதுதா நல்லா உஷாரா இருக்கு எல்லாமே பேசி பேசி பேசி வாங்கிருச்சு வாங்கிட்டு நம்ம கூப்பிட விடாம போயிருச்சு வரன்ட்டு போச்சு இன்னி வரல
அது என்னன்னா கர்டா இந்த டைம் அப்போ வந்துட்டு குளிச்சுட்டு துணியல்லா துவைப்பாங்களாமா
துனி தொவைக்கிராங்க கே
ஆஹா என்னன்னா அவள்க் வீட்டுல வேலைய இருக் க்க மாட்டங்கிதாமா இந்த மாரி காலையில எந்திரச்சு அவ பாட்டி எந்திரச்சு முன்னாடி எங்க நறையா எடோ இருந்துச்சுல்ல அன்னைக் பாத்தோம்ல ஆ அதெல்லா சொல்லல எங்கிட்ட இதுதா சொன்னா நீ சொல்ற கேளு அவங்க பாட்டி எல்லா கூட்டி எல்லா தொளிச்சு இது மாரி கோலமெல்லா போட்டுட்டு கொயில் போய்ருவாங்களாமா காலேல டெய்லிமே கோயிலுக்கு போவாங்களாமா ஆ டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாரி வந்துட்டு தண்ணி விநாயகர்க்கு டெய்லிமே தண்ணிஊ த்துவாங்களாமா நா சொன்னே மார்கழி மாசோ ஸ்லதான ஊத்துவாங்க டெய்லியுமா ஊத்துவாங்கனா இல்ல இந்த கோயில வந்து டெய்லி ஊத்துவாங்க பாட்டி போய் ஊத்திட்டு வருவாங்க அப்டின்னா இந்த மாரி ஊத்திட் ட்டு வைட்டுக்கு வருவாங்களா அப்புறோ உப்பு தண்ணி வருமாமா ப்பு தன்னி வந்தோனே இது மாரி அதுக்குள்ள வந்துட்டு அவங்கப் அப்பானால கிளம்பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்பா அந்த துணி எல்லா இருக் குள்ள அத தொவச்சிருவாங்களாமா அப்பப்ப காலையில போயி குளிக்கிறப்போ களட்டி போற துணிய அப்பவே தொவச்சிருவாங்களாமா தொவச்சிட்டு அவங்க பாட்டி துணி இருக்கும்ல அதயெல்லா சேத்து தொவச்சு அந்த கா இது டப்பாலா காலியாயிருக்கும்ல்ல அது எல்லாத்தையு புடிச்சி வச்சிருவாங்களாமா அதுக்குள்ள இவங்க அம்மா சமச்சிட்டு பாத்திரோலா கழுவிருவாங்களாமா வீடே ஆ தெனமு தெனமு உப்புத்தண்ணி மட்டு வருமாமா நல்ல தண்ணி இருவத்நாலு மணி நேர மாமா அது வந்து மீ்ட்ரு கணக்காமா புடிக்கிறது தெனமுமே கரெக்டா அந்த டைமுக்கு உப்பு தண்ணி வருமாமா அதனால தெனமு கரெக்டா அந்த டைமுக்கு துணி தொவச்சிருவாங்களாமா அதுக்கப்பறமா வந்துட்டு இவுளுக் க்கு வீடு கூட்டுறது பாத்திரோ கழுவுறது கோலம் போடுறது எல்லா வேலையு முடிஞ்சிருச்சா காலைல லேட்டா எந்திரிச்சி சும்மாவே தா இருப்பாளாமா சாப்ட்டுட்டு அப்பற சாயந்திரமா இவ குளிச்சு ட்டு இவளோட துணிய தொவச்சு போட்ருவாளாமா டெய்லியுமே அதா கேட்ட எதுக்கு இவங்க வீட்ல இந் த இது தானா இத இது பண்ற வாஷிங் மிஷின் இருக்குல்ல
ஆ
அது வச்சிருக்காங்க எதுக்குடி அது வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இந்த மாரி சுத்தமில்லாம ஆகுறப்போ இல்லைன்னா இ இந்த மாரி வீடெல்லா சுத்தம் பண்றப்போ வந்துட்டு எல்லாமே தொவைப்போல்ல தெரிஞ்ச்சா பெட்
ஐய அந்த பொண்ணு கொஞ்சோ பண
அதுதா அதுக்கு மட்டுந்தா அந்த இதே இவங்க அந்த மிஷினையே யூஸ் பண்றாங்களாமா
ஆ அந்த பொண்ணோட அம்மா இன்னக்கி எங்கயோ வேலக்கி போயிருக்குதாம்மா ஆர் எஸ் புரத்துல
அப்பிடியா
ஆமா அது இன்னக்கி போயிருக்குதாமா பாத்துட்டு திங்கக்கெழமையிலிருந்து வர சொல்லியிருக்காங்களா இல்ல எப்படி வேலைலா எப்பிடின் இன்னக்கி விசாரிக்க போயிருக்குதாமா
ஆ ஆ அவுங்க பாட்டிக்கு வேல இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியறதில்ல போல ம்
ம் ஆனா இந்த வயசுல அவங்க பா ட்டி இவ்ளோ உதவி பண்றது சிறந்த விஷயந்தான
ம் எல்லாமே அந்த பாட்டி இது அப் சாய்ந்திரோ எந்திரிச்சு சாய்ந்திரோ வாச கூட்டி கோலம் போடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட்லா சொல்லுவால்ல எப்ப பாத்தாலு நா கோலம் போட்டு கோலம் போடுவே அப்டின்னு சொல்லிட்டே இருப்பால்ல
ம் ஆனா இவள அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு வ வந்து ஒரு நாட்டுப்புற பெண் மாரி வளத்த நெனைக்கிறாங்க போல வீடு கூட்டணு பாத்தரங் கழுவணு வாசல் தொளிக்கணு
சாயந்திரமானா அவதா சமைக்கணு என்னதா நைட் ட்டு அவங்க அம்மா இருந்தாலு சரி இப்ப அவங்க அம்மாலா வேலைக்கு போகாம தான இருந்தாங்க அப்ப அவங்க அம்மாவே சமைச்சிருக்க வேண்டியதானே ஆனா அவங்க சமைக்க மாட்டாங்க இவ இவதா சமக்
ஆனா நறையா குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயே என்ன நைப்பாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கு அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டு அப்டிதா நெனப்பாங்க
உ எங்க அம்மாக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டா போது எங்கம் என்ன தெரியுமா எங்க அம்மா நா ஒரு நாள் தானே வீட்ல இருக்கே உங்களுக்கு நா எல்லாமே செஞ்சுக் கொடுக்கணும்னு காலையில இருந்து அது இதுனு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு எங்க அம்மாலா நா ஒரு நாள் தானே வீட்டுல இருக்கே ஆனா இவங்க அம்மா ஒரு நாள் வீட்டுல இருந்தாலுமே இவளதா நைட்டுக் கண்டிப்பா இவதா சமைக்கணு ஏழ்ர மணியான இவதா சமைக்கணு
அதுதா அவங்க அம்மா கொஞ்ச இதா ஆயிர்ச்சு வீட்டுல இரு வந்து
சரில அப்டிங்கிறாங்களாமா
உ
ம்
ஒடம்பு சரியலன்னா என்ன பண்ண முடியு
அந்த அ கூட நா இது பண்ண மாட்டே ஒடம்பு சரியிலாம ஒடம்பு சரிலாம தெரியல ஒடம்புச் செரில்லாம இருக்காங்க நம்ம பழங்க வாங்கிட்டு பண்ணு ஞாபகோ
நம்ம பண்றது ஓவர் தா
இந்த குண்டு கிட்ட குடுத்தா நம்ம கூட இருக்குள்ள குண்டு
ஆ மா
அது
அத பத்தி பேசாத அது ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு பக்கோ பண்ணு ஆனா குண்டுகிட்ட எனக் புடிச்சதே ஒண்ணே ஒண்ணுதா அந்த ஒரு பொண்ணோட பிறந்த நாலுக்கு போனப் அப்போ ஒரு இத அடிச்சு பாரு நடனோ ஐயோ சாமி அந்த நடத்த எ கண்ணுக் குள்ளயேர்
சேரியான நடனனோ அதுக்கப்புறோ அந்த இந்த பொண்ணு பேசுச்சா
அந்த பொண்ணு கிட்ட அவ்ளோ ஒரு திறமையா அப்பிடின் நானே ஆச்சரியப்பட்டே
அதுதா இந்த பொண்ணு பேஸ்ச்சா அதுக்கப்புறோ
என்ன பிறந்நாள பத்தியா
இல்ல இல்ல பொறந்தநாளக்கு வந்து ஒரு பொண்ணு அமைதியாவே இருந்துச்சுல
ஆஹ் இல்ல இல்ல
எதுமே பேசலயா
அத வந்துட்டு ஒரு இது மாரி அவளுக்கு ஒடம்பு சரி இல்லல அதனாலதா அமைதியா இருந்திருப்பா
உண்மையாலுமே ஒடம்பு சரில்லையா இல்ல அமைதியா இருக்கிற மாரி இரு
நம்ம வாங்கியிருந்த அந்த இது வந்து நம்ம இதாவே சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கு நீங்கதா ஆற விட்டு சாப்பிலான்னு ஆற விட்டு கொஞ்சோ நல்லா இல்ல
என்னது
நம்ம பொண்ணு அந்த பொறந்தநாள் பொண்ணுக்கு இது பண்ணல்ல வெட்டணோல்ல
ஆமா
அத ஆற விட்டுதான நல்லால்ல கடைசியில
ஆற விட்டுதா சாப்பிடவே முடிஞ்ச்சி பேச
எனக்கெல்லா வந்து பஸ் ஸ்ட்டுதா சாப்புட புடிச்சி இருக்கு
போ நீ கெட்டியா களி மாரி சாப்பிட்டுட்டு இரு
ஆ நல்லா இருக்கு அப்பதா ஆனா வந்து நம்ம இத்தன நாள் நெறைய இடத்துக்கு போயிரு கோ எல்லாத்தோட பொறந்த நாளுக்கு ஒரு ஒரு இந்த மாரி போயிருக்கோல்ல
ஆமா
ஆனா ஒரு எடத்துல கூட நேர ஆயிடுச்சு நேர ஆயிடுச்சுன்னு வந்து வந்து சும்மா சொல்லவே இல்ல இந்த இடத்
எங்க ரெண் ஒரு டைம்வாது சத்தம் போடாதீங்கன்னு ச ன்னாங்க
ஆ அப்புறோ கடைசியில வந்தா ஃபஸ்ட்டு அந்த அண்ணா வந்து நேரம் ஆயிச்சுன்னாரு
ஆ அந்த அக்காங்க ஆ ஆனா கரெக்ட்டா அந்த அக்காவ எனக்கு புடிக் கவே இல்ல
யா
ஒரு மாரி தலையெல்லா சீவிட்டு எனக்கு புடிக்கல
ம் நம்ம போனதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சிதா போனோமே அப்போ அவுங்களுக்கு அடுத்த இது ஒரு மணிக்குதா இருந்துச்சி நம்ம
ரெண்டு மணிக்குதா இருந்துச்சி நம் ஆஹ் நம்ம ஒரு மணிக்கே முடிச்சுட்டோ வெளியில இருந்தாங்கல்ல ரெண்டு பேரு ரெண்டு காதல் ஜோடிகள் இருந்தாங்கல்ல அவுங்களுக்கு வந்து எடஞ்சல்லா இருந்துச்சு ச்சாம நம்ம கத்துனது
அதுக்கு
நா அத சொன்ன காசு எங்க கிட்ட வாங்கிருக்கோ நம்ம
ஆ அப்ப வெளிய அவுங்க பாட்டு போட்டாங்கனா உள்ள கேட்டு நம்ம எடஞ்சலா இருந்துச்சு நம்ம ஒரு பாட்டு போட அவுங்க வெளிய காதல் பாட்டு போறாங்க நம்ம நண்பர்கள்
அந்த அக்கா போட்டோ எடுத்ததும் சரி அந்த அக்கா தல சீவி இருந்தது எனக்கு எதுவுமே புடிக்கல
உம்-ஆ நம்ம இந்த அக்காக்காவோ போனோ நம்மளுக்கு நம்ம பொறந்த நாள் இது பண்றது
நமது பொறந்தநாளுக்குள்ள ஒன்னுமே அவ்வளவுக்கு சொன்ன மாதிரி தெரியலயே
உம் ஆனா அந்த பொண்ணு வந்து மொதல் தடவ இப்டி ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு இதாதானே ஆச்சு மொதல் தடவ போயிருக்கோ அப்படிதானா சொல்லுச்சு
ஆமா கொஞ்சோ நம்பிட்டே இந்த மாதிரி நம்ம இங்க ஒக்காந்து சாப்ட போறோம் தான் நெனச்சே
ஆனா அந்த பொண்ணு டான்ஸும் நல்லதா நல்லதா ஆடுச்சு
எனக்கு அதெல்ல விட சேவல் ரொம்ப புடிச்சது
சேவலா
சேவல் டேன்ஸ் ஒனக்கு தெரியலியா யாருனு அந்த இந்த பாட்டு வரும்ல கொக்கர-கொக்கர கோ
ஆமா- ஆமா
ஒருத்தங்க ஆட்டுனாங்கள்ல
எந்த ஃப்ரெண்டு
நம்ம கருப்பு சேவல் மாரி ஒரு குதி குதிக்குறேனு மேல இருந்து
ஆ எனக்கு உள்ள உண்மையாலுமே எனக்கு புடிச்சது வந்து குண்டு ஃப்ரெண்டு ஆடுனதா
எனக்கு சேவலு செரி அதுவு ரெண்டுமே எனக்கு
நா வந்து உண்மையில ஆட மாட்டாங்க அந்த நட நடக்கறது மட்டுந்தா பண்ணிட்டு வந்து உக்காந்துருவாங்கன்னு நெனச்சே காலேஜ் இதுல ஒரு நடனம் பண்ணாங்க பாரு சாமி
ஏன் அந்த அந்த இது எனக்கு அனுப்புங்க யார் போன்ல எடுத்
அது வந்து தங்கச்சி போன்ல தா எடுத்துச்சு தங்கச்சிக்கிட்ட எத்தன தடவ கேட்னாலு செரி அனுப்பாது திட்டினாலு அனுப்ப மாட்டேங்குது
ஆனா வந்துட்டு யாருக்கெல்லா போடக்கூடாதோ அவுங்களுக்கா மட்டு கரெக்டா அனுப்ச்சுருது
அடுச்சடுச்சு அவுங்க ஆ ஆ அதுதா உன்னோட இது எவ்ள ஏறி இருக்கு
என்னது
சார்ஜர்
ந சார்சு கழட்டிட்டே பெட்டு இருக்கு
ஆ அவ்வள தா சரி எனக்கெல்லா வந்து எனக்கு வந்து முப்பது எறங்குனாலே எனக்கு ஒரு மாரி ஆயிரு
உம் திரும்ப திரும்ப ஒன்னுக்கு ஒன்னு கொண்டு வந்து போடுவே
ஆ
ஆ
அந்த போ போட்டு வச்சு அந்த கேப்ல என்ன பண்ணுவே
நா போட்டு வெச்சு கேப்பே விட மாட்டே போட்டுட்டு தா பாத்துட்டு இருப்பே ஃபோன ப்டியே
மூஞ்சியோட ஒரு நாள் வெடி க்கு தெரியா
ஏ அப்பப்பல்லா பயந்தே என்ன விடுவனா தூரமா வச்சு பாத்துட்டு இருப்பே தெரிஞ்சா கைய தூரமா நீட்டி பிசுறு தா தெரிக்கு அப்டின்னா பிசுறு மட்டு தெரிக்கு இல்லன்னா கையு மட்டு ஏதாச்சு ஆகு அப்டி நெனைப்பே
அதுதா அதுதா அப்போவாச்சு கைய ஏதாச்சு ஆயி ஏ அம்மா வேலைக்கு போகாத வீட்ல இருன்னு சொல்லுவாங்க
அய்யயோ அப்டியெல்லா கெடயாது
உம் தங்கச்சிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவா
ஆ ஆமா ரெண்டு பேருக்கு லீவு
சேரி சேரி அப்புறம் வண்டி எங்க நிறுத்தியிருக்காளுக ம் அங்க யாரும் எடுக்க மாட்டாங்களா
ம் ம் எடுக்க மாட்டாங்கன்னா வண்டி அங்கயே நிறுத்து மண் அடிச்சு ஒரு மாதிரி ஆகுது
ஆ வெள்ளக்கலர் வேற
ஆமா அன்னைக்கே ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு எடுக்கும் போது வண்டியிலதான் அந்த கருப்பு கருப் புள்ளி புள்ளியா இருக் குமுள்ள அந்த மாதிரி சே ஆயிருச்சு
அதும் இல்லாம மழை வந்தா அந்த ரோடு வந்து சேருதானே
ஐய்யோ அந்த வழியில எவ்ளோ பெரிய பெரிய வண்டி போயிட்டு வருது
ஆமா நம்மளால எது பண்ண முடியாது செரி ஒரு நிமிஷம் அம்மா கூப்பர்றாங்க
ஆ
ஆ